ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா ருக்கீங்களா
அ நா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ நல்லா இருக்கேங்க வீட்ல எல்லா வேலைக் போய்ட்டாங்ளா கொழந்தைங்ளா ஸ்கூலுக் போய்ட்டாங்ளா
எல்லா வேலைக்கு போயிட்டாங்க பாப்பா ஸ்கூலுக் போய்ட்டா
செரி செரிங்க என்ன இந்த சித்திர திருவிழாலா எப் இப்ப போ எப்படி போச்சுங்க உங்ளுக்கு ஊர்ல
ஓஹோ சூப்பரா போச்சுங்க எல்லாமே
உம்
அங்க கோவில் பூஜையில ருந்து அங்கல்லா ராட்னோ எல்ல எல்லா ராட்டனுமு போனோ அந்த சர்க்கல்லாருக்கு ல்லைங்க அதெல்லா விளையாண்டோ அப்பறோ வளைக்கட ல்லா போட்ருந்தாங்க எல்லா வளையிலு வளர்ந்தது வளையலு ஒரு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ வளையலுங்க அது சூப்பரா ருந்தது அது எங்க ஹஸ்பண் வாய்ங் கொடுத்தரு அந்த வளையலு எல்லா ஜாலியா ருந்தது திருவிழா உங்கூர்ல எப்டி போச்சுங்க எல்லாமே
ஓ எங்க ஊர்ல லெல்லா நல்லா ருந்ததுங்க அந்த தேர்த்த இருக்கற தி திருவிழா அதுக்கப்புற பத் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்ட்டோ அப்பறோ அந்த மாங்கா கெழங்கு இதெல்லா வேக வச்சிருந்தாங்க மாங்கா வித்துட்டு ருந்தாங்க தர்பூச்ணி அந்தந்த வெயிலுக்கு அந்த தர்பூஷணிக்கு சொல்லவே வேண்டாங்க அவ்ளோ அருமியா இருந்ததுங்க அந்த தர்பூஷ்ணி வாங்கி சாப்பிடும் போது அந்த வெயிலுக்கு அப்புறோ அந்த ஐஸு ஐயயோ சரியான கூட்டங்க இந்த வர்ஷு எங்க ஊர்ல இந்த திருவிலாவ எப்படா அடுத்து வரு ருஷோ வருன்ட்ருக்குங்க
இங்யு திருவிழால தேர்ழு தாங்க தேரிழுத்துட்டு நம்ம ஊர்ல ருந்து பாத்தீங்ன்னா ஒரு பத்து ஏரியா டேனிங் போவோ ச்ச் ஒரு ஒரு ஏரியாவா இருக்குங்களா அதுலந்து எல்லா ஏரிக்கு நல்லா டிரம்ஸ் அடிஷ்ட்டு நல்லா ஜாலியா போய்ட்டு எல்லாரு மஞ்சள் நீராட்டோ விளையாண்டோ நல்லா ஜாலியா இருந்தது அடுத்த நாள் அன்னதாண்ணோ போட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் எல்லாமே பண்ணியிருந்தாங்க எல்லாமே சூப் உங்களுக்கு போட்டுருந்தாங்ளா அன்னதானம்
ஓ எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க பெரிய கோயிலுங்க இது பாத்தீங்கன்னா எப்படின்னா நாங்க காலையில டிஃபன் பாத்துக்கோங்க வெண்பொங்கல் சாம்பரு கிச்சடி தேங்கா சட்டினி அதெல்லா சூப்பரா ருந்ததுங்க சாம்பார்ன்னா சொல்லவே வேண்டாங்க அவ்ளோ அருமையா இருந்தது கோயில் சாப்பாடுன்னு சொல்லவா வேணு சொல்லுங்க பாக்கலா அவ்ளோ அருமையா இருந்ததுங்க அப்புற பாத்துட்டீங்கன்னா மதியானொ சாப்பாடு வடப்பாயாசோ அதுக்கப்பறோ ம் சாம்பார் கூட்டு பொரியல் ரசொ எத்தன கூட்டமா ருந்தாலு சமாளிச்சுட்றாங்கங்க அப்புற பாத்துட்டீங்கன்னா அது சாம்பாரு அந்த ஒரு கியூல இது அதுக்கப்பற அடுத்து இந்த தக்காளி சாப்பாடுன்னா அவ்ளோ ருசிங்க அவ்ளோ ஒரு இது அப் பற தயிரு சாப்பாடு சாம்பார் சாப்பாடு அந்த உருகாவு அப்பளமு வெச்சாங்க பாருங்க அவ்ளோ அல்டிமேட்டா ருந்ததுங்க சூப்பரா இருந்தேதுங்க கோயில் சாப்பாடு வந்து எப்பயே ஆறுனாலையுமே அடிச்சுக்க முடியாது ல்லிங்களா இப்ப நம்ம வீட்ல வந்து சாப்பாடு செஞ் சப்னாஅ ஒண்ணு கூட கொறையா இதல்லா ருக்கு அவுங்க எத்தன பேருக்கு செய்யறாங்க ஆனா இருந்தாலுமே அவங்க வந்து அத்தன பேத்தயு சமாளிச்சுற்றாங்க பாத்தீங்களா அப்புற ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா அந்த திருவிழால வந்து பாத்தீங்கன்னா எ கூ கொழந்தையல்லா கூப்புட்டு போனா எ கொழந்த அடங்கவே இல்லைங்க அந்த பொம்ம வாங்கித்தா இந்த பொம்ம வாங்கித்தா அப்பிடி இப்பிடின்னு சொல்லி சரியான கலாட்டாங்க எ பொண்ணல்லா அழகா ருந்தது பொம்மைய ல்லா அப்புற அந்த வலையில் அ நீங்க சொன்ன மாரி அந்த இது பாத்தீங்கன் நானு அதே வளையல் தா வாங்கியிருந்தே அவ்ளோ அருமியா ருந்ததுங்க சூப்பரா இருந்துது அதுக்கப்பற ஐஸ் வாங்கி சாப்ட்டோ அதுக்கப்பறோ இப்ப ரீசன்ட்டா பாத்துட்டீங்கன்னா இந்த உருளக்கெழங்கு ஸ்பிரிங் ரோல் மாரி வருது பாத்தீங்களா அந்த உருளகெழங்குல ஒண்ணுமே இல்ல ஆனா அந்த கொழந்தைங்க கேட்டு ரொம்ப அடிபிடி அடம் பிடிக்குதுங்க இப்ப நம்ம வீட்ல அந்த உருளைக்கெழங்கு தோல் சீவி அது இதுனு பண்ணி குடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க ஆனா அவுங்க வந்து அந்த ரோல் மாதிரி பண்ணி குடுக்கறல்ல கிரில் மாதிரி அப்படியே சும்மா சுத்திடுக்குறாங்கல்ல அதுல இந்த சாஸ் போட்டு குடுக்கறாங்க ஆனா அந்த கொழந்தைங்க அட்ராக்டா இருக்கு அந்த ரெட் கலர்லல்லா ஃபுட் கலர் எல்லா போட்டுருப்பாங்க அதெல்லா ஒடம்புக்கு நல்லது இல்ல ஆனா இருந்தாலு கொழந்தைங்க கேக்குறாங்க அப்புறோ வாங்கி தானே தந்தாகணும ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்கிற திருவிழா அப்புறோ அ இது பண்ணோ நாங்களும் மஞ்சள் நீராட்டோ ல்லா ஆடனோங்க நல்லா இருந்துது ரொம்ப நல்லா இருந்துது ஆ சூப்பரா இருந்துதுங்க நீங்க மஞ்சள் நீராட்டோல்லா ஆட்னீங்ளா
ஆமா இங்கதா நாங்க வீட பூட்டினாலுமேயு வெளில இருந்து பெல் அடிச்சு காலிங் பெல் அடிச்சு வெளியில வாங்கன் சொல்லி கூப்ட்டு அவ்ளோ மஞ்சளு கீழா வீட்டுக்காரங்கல்லா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா அவ்ளோ ஜாலியா விளையாண்டோ மஞ்சள்நீராட்
பரவால்ல பரவால்லைலைங்க எங்களுக்கு அந்த மாரிதா வெளாடுவோ நல்லா இருக்கு அப்றோ பாத்துட்டீங்கன்னா பூச்சோல ஒரு சரியான கூட்டங்ளா எப்புய்மே நாங்க ரெகுலரா போறோ கோயில தா ஆனா அந்த கூட்டத்தண்ணிக்கு மட்டு சாமிய பாக்கவே முடிலங்க அந்த அன்னைக்கு அப் அப்டியே அவ்ளோ கஷ்டப்பட்டு பாத்தாலு அந்த இதுலயு வந்து அப்டே அந்த சாமிய பாக்கும்போது அவ்ளோ மனசுக்கு நிம்மதியா இருந்துதுங்க அந்த அலங்காரோ அந்த பூஜ பண்ணி இருக்கறதெல்லா பாத்தீங்ன்னா வச்சுக்கோங்க செம்ம சூப்பர் இல்லங்க அப்போ இன் மித்த நாள் போயிட்டு வரக்கு எல்லா சாமிலாம் நம்மளுக்கு ஒண்ணுதா ஆனா மித்த நாள்லா போயிட்டு வரறக்கு அந்த கூட்டத்திலயும் போயி சாமிய பாக்கறக்கு அந்த அலங்காரத்துல எல்லா பாக்கும்போது எவ்ளோ நல்லா இருக்கும் இல்லைங்களா
அவ்ளோ அழகா இருந்தது சீரீஸா சொன்ன மாதிரி
உம் ம் உம் அப்புறோ சரியான கூட்டம் இல்லைங்க
இங்க சரியான கூட்டங்க இங்கல்லா
பரவாயில்லைங்க அப்ப இந்த இது தீர்த்தக்கொட எடுக்கிறது தீசட்டி எடுக்கிறது அந்த தீ மிதிக்கிறது அதெல்லா பண்ணுவாங்களா உங்க ஊர்ல
இங்க தீர்த்த கொட மட்டு தா எடுகாங்க தீசட்டி எல்லா எடுக்கலையே தீர்த்த கொட எடுத்தாங்க நல்லா சுத்தி வந்தாங்க ஊர்வலொம் அதெல்லாம் நல்லன்னா டம்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு பொண்ணங்கல்லா அவ்ளோவு ஜாலியா போயிட்டு வந்தாங்க நாங்களா பாத்தோம்
உம் ஆமாங்க இப்ப பாத்திட்டீங்கன்னா காவடி இப்ப முருகன்சாமி கோயில்ல இருந்தா காவடி எடுப்பாங்க தீர்த்த கோயில் எடுப்பாங்க இந்த இந்த இப்ப சித்திரை மாச திருவிழா தானாங்க எல்லா பக்கமும் ஊரு திருவிழா அப்றோம் வந்து காவடி எடுப் ப்பாங்க சிலர் வந்து அழகெல்லா குத்துவாங்க எவ்வளோபெரிய அழகு குத்துவாங்க ரொம்ப பயமா இருக்குலங்க அதெல்ல பார்த்தா
உம் நானும் பாத்திருக்கே அதெல்லாம் எப்டிதா குத்துறாங்களோ ஆனா கஷ்ட இல்ல அதெல்லா
ஆ ஆமாங்க கண்டிப்பா கஷ்டம்தா ஆனா பாத்துட்டீங்கன்னா ஒரு சிலர்ல பாாரத்தீங்கன்னா அந்த நீளத்துல இருந்து ரொம்ப பெருசா இருக்கும் எப்டிதா பேலன்ஸ் பண்றாங்கன்னே தெரியல சிலர் நாக்குல குத்திருப்பாங்க இந்த படத்தி எலா கா காமிக்கிற மாரி ரொம்ப பயமா இருக்கும் நேரடியா பாக்கும்போது ரொம்ப பயங்க அப்றம் பாத்துட்டீங்கன்னா அந்த இதுலயும் வந்து வருஷத்துக்கொருக்கா வர்து ஆனா பரவாயில்ல இல்லைங்க நல்லா இருந்தது தேரில எல்லாம்
உம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த டைம் திர்விழா
உம் சின்ன வயசுல திருவிழாக்கலா போயிருக்கீங்களா
ம் போயிருக்கோம் அங்க போயிருன்னா ராட்ன விளையாடுறது எல்லாம் அந்த ஃபிங்ரோலு ஜூஸு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாங்காய் அதெல்லா சாப்பிங்க அந்த மாதிரி சாப்பிடுறது அந்த ஒரு திராட்சையில ஒரு திராட்சையும் சரி வாழைப்பழுத்தையும் செரி ரெண்டு மிக்ஸ் ஸ்பூன் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க ஐஸ்கிரீம் குடுப்பாங்க அது அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணிக்கீங்களா திருவிழா அந்த டைம்ளாவது
ஓ இந்த டைம்லாம் ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது என்ன குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சோ கொடுக்குறக்கு பயமா இருந்தது ஆனா சூப்பரா இருந்தது அப்புறம் இன்னொன்ன பாத்துட்டீங்கன்னா இப்ப புதுசா கொண்டு வந்துருக்காங்க இந்த முயல் டெடி அந்த ஆளுகளா உள்ள போற மாதிரி பெரிய பெரிய பொம்மை ஆட்டுறக்குது விக்கறக்கு இல்ல ஆனா அந்த திருவிழா அந்த கூட நடக்குறக்கு குழந்தைங்க வந்து கொரியிலா பொம்மை என்ன பண்ணுச்சுங்க ஓடி வந்து என்ஞ பயமுருத்த வந்துருச்சுங்க நான் பயந்துட்டேன் ஆனா நல்லா இருந்தது இல்லைங்க அந்த பொம்மைைலா அந்த மாதிரி எல்லாம் உங்க ஊர்ல கொண்டு வந்துருந்தாங்களா
உம் ஆமா வச்சிருந்தாங்க நானு பார்த்தே ஆனா அது குழந்தைகளால என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க
ஆமாங்க அந்த ஃகொரில பொம்மைதா கொஞ்சோ பயம்முடுத்தடுச் சேரி அப்புறம் பாத்துட்டீங்கன்னா அந்த ட்ரம்ஸ் ஐயோ அது சொல்லையே வார்த்தை இல்லைங்க ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அந்த பாவல அவங்களுக்கு அடிக்கிறவங்களுக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்கும் ஆனா அடிக்கிறவங்க அடிக் அடிக்கறாங்க அடிச்சுட்டே இருக்காங்க அது கேட்கனு தோணுது ஆனா காது வந்து வழியாகுது காதுக்குள்ள ஒரு படபடப்பு நெஞ்சில ஒரு படபடப்பு இருக்கு ஆனா இருந்தாலும் அது கேட்கணும் அது அப்டியே கேடக்கும் போதே நம்ம நம்மளே மெய் மறந்து நம்மளும் போயி அந்த குழந்தைங்கல்லாம் ஆடற மாதிரி நம்மளு போய் ஆடனும் போலே தோணுதுங்க உங்களுக்கு எப்டி இருக்கு
உம் வேற என்னால நடந்தது உங்க ஊர்ல
அதுதாங்க அந்த ட்ரம்ஸ் அடிச்சது எல்லாம் பாத்துட்டு இது பண்ணிட்டு நல்லா இருந்தது நீங்க பாத்தீங்களா உங்க ஊர்லி எல்லா அடிப்பாங்களா
ஆஹ் அதெல்லாம் அடிச்சாங்க எப்போ அது எவ்ளோ நேரோ ரெம்ப நேரமா அடிச்சிட்டு இருந்தாங்க பசங்க எல்லா ங்கலா என்ஜாய் பண்ணி அவ்ளோ ஜாலியா இருந்தது தம்ஸ் அடிச்சுட்டு ஆனா அத அடிக்கிறவங்க தான பாவோ இல்லையா கையெல்லாம் வலிக்கும் இல்ல நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிறோம் ஆனா அவங்க எல்லா பாவோ இல்லையா
ஆனா இதுக்காகவே அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்பறோ வந்து ட்ரம்ஸ் அடிச்சு பழகுவாங்கங்க நல்லா இருக்கு ஆனா அத கேட்க கேட்க நம்மளுக்கு போய் டான்ஸ் ஆடனு போல தேவு தோணு இந்த வருஷோலா நா வந்து சின்ன புள்ளையில்ல டான்ஸ் ஆடிருக்கே ஆனா இந்த வருஷோ எல்லா ஆட முடியாது ஏன்னா கொஞ்சோ நம்மலா பெருசாயிட்டோ கொழந்தைங்க எல்லா இருக்காங்க அப்பல்லா ஆட முடியாது இல்லங்க ரொம்ப கஷ்டோ இல்ல வீட்ல எல்லா திட்டுவாங்க சேரிங்க சேரி அப்பறோ என்ன பண்றீங்க முடிஞ்சா வேலயில்லா
இனிமே தாங்க வேல செய்யணு
சேரிங்க செரி எனக்கு கொஞ்சோ வேல இருக்குங்க நா அப்பற மேல் கூப்பற்றே
ஆ சேரிங்க வெக்கிறே